ஆ நா இருக்க நீங்க எப்டி இருக்
ஆவ நா நல்லா இருக்கே வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க?
எல்லா சூப்பரா இருக்காங்க அங்க?
ஆ இங்க எல்லாரு நல்லா இருக்காங்க சாப்ட்டீங்களா மதியொ
இன்னு இல்லையே இனிமேலதா சாப்டுண்ணு இந்த கால் முடிச்சுட்டுதா போணு நீங்க சாப்ட்டீங்களா?
ஆ சாப்ட்டாச்சு நாங்க சாப்ட்டாச்சு செரி சரி செரி உங்கட்ட ஒன்னு கேக்கணு வீட் ட்டு சமையல் பத்தி கொஞ்சொ சொல்றீங்களா
வீட்டு சமையல் பத்தி ஓகே அது வீட்டு சமையல் வெளி சமையல் அப்படியே கேக்குறீங்க வெளி
ஆ எஸ் எஸ்
கண்டிப்பா வீட்டு சமையல் வீட்டு சமையல் அப்படின்னாலே வீட்டு சமையல் தான் பெஸ்ட் எல்லாத்திலயுமே சொல்ல போன வெளி சமையல் வெளி சாப்பாடு என்னதான் சுவையா இருந்தாலுமே கூட வீட்ல சமைக்கிற மாதிரிவராது ஏனாவீட்ல வந்து ஒவ்வொரு இதுவுமே பாத்தீங்கன்னா அம்மா அப்பா எல்லா அம்ம எல்லா பாத்தீங்கன்னா ஒரு கருவேப்பில போட்டா கூட அ ஒரு கருவேப்பல போட்டா கூட நல்லா இருக்கா பார்த்து போடுவாங்க அப்படிங்க இது அவ்வளவு இதா பண்ணுவங்க அவ்ளோ டிஸிப்லினா அவ்ளோ நீட்டா பண்ணுவாங்க வீட்ல பண்ணும் போது எந்த ஒரு இதுலுமே குறை இருக்காது ஒரு காய் அறியும் போது புழு இருக்கு காய் அப்படியே தூக்கி போட்ருவாங்க ஆனா வெளி சமையல் வெளி உணவு எல்லா பார்த்தீங்கன்னா வெளி ஹோட்டல் சாப்டுறதொல்லாம் அந்த மாதிரி பண்றதே கிடையாது ஏன்னா அவங்க சுத்த பத்தமா இருக்காங்களா இல்ல காய்கறி எப்படி அறியறாங்க எந்த எண்ணெய் யூஸ் பண்றாங்க எப்படி பண்றாங்க எதுவுமே புரியுறதில்ல நம்ம வந்து வீட்லனா கண்டிப்பா நம்ம எல்லாமே கண்ணார பாக்குறோ சமைக்கிறத பாக்குறோ எல்லாம் சுவையா இருக்குது நம்ம உப்பு இல்லனா கூட நம்உப்பு போட்டுக்கிறோ என்ன யூஸ் பண்றாங்க எல்லா எல்லாமே தெரியுது வீட்ல அதனால சுவை சுவை கம்மியா இருந்தாலுமே வீட்டு சமையல் வந்து நல்ல ஒரு சுவையா இது தான் இருக்கும் ஆரோக்கியமான உணவு சொல்லபோனா வீட்ல ஆன வெளி சமையல் வந்து என்ன யூஸ் பண்றாங்க எது யூஸ் பண்ணல அது எதுவுமே தெரியாது ஒண்ணும் இல்ல பெரிய பெரிய ரெஸ்டாரன்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆ இது அடுப்பு எங்க இருக்குன்னே தெரியாது கிச்சன் எங்க இருக்குனே தெரியாது எங்கேயோ வந்து உள்ள இருந்து கொண்டு வருவாங்க அந்த கிச்சன் எந்த வெளியில பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் சூப்பரா இருக்கும் நம்ம உட்கார டைனிங்ஹால் எல்லாம் சூப்பரா ஏசி போட்டு அப்படியே சூப்பர அமர்கலமா வச்சுருப்பாங்க வச்சுக்கோங்களே ஆனா கிச்சன் எப்படி இருக்கு எந்த நிலைமைையில் இருக்கு என்ன யூஸ் பண்றா ஒண்ணமே தெரியாது நம்ம என்ன நினைப்போ பரவால்ல பெரிய பெரிய ஹோட்டலா இருக்கு நல்ல ஒரு சுப் சுவையா இருக்கும் நல்ல ஒரு நீட்டா பண்ணுவாங்க சொல்லி அங்கே போய் உட்கார்ந்து சாப்படுறோ அப்படிங்க போது பாத்தீங்கன்னா என்ன யூஸ் பண்றாங்க எப்படி அது சாப்பிட்டு வந்தவுடனோ பாத்தீங்கன்னா அடுத்த நாளே பாத்தா நமக்கு ஏதோ புட்பாய்சன் மாதிரி ஆகிறது ஒன்னு ந உடம்பு ஜீரணமாகமே போறது இல்ல வைத்தரிச்சல் இந்த மாதிரி எல்லாம் ஆகும் சோ கண்டிப்பா அது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் உணவு தான்உண்மையில சொல்லப்போனா பெஸ்டுன்னு சொல்லுவே
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா நான் என்ன சொல்லுவனா அ நம்ம வீட்டு சமையல் தான் நான் பெஸ்ட்டுனு சொல்லுவேன் எதுக்கு சொல்லுவன்னா சுத்தமாவும் ஆரோக்கியமாவும் இருக்கு நம்ம் வீட்ல உள்ள சமைக்கிற சமையல் எல்லாமே நீங்க சொல்ற மாரிதான் புழு இருக்கா எதுவும் அழகி இருக்கா அப்படின்னு பாத்து சநான் சொல்றேன் சரிங்களா அதே மாதிரி என்ன உ உப்பு காரம் இது எல்லாமே நம்ம வீட்டு சமையல்ல என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் அளவா போடுவோ அப்படிதானே ஆ ஹோட்டல அப்படி கிடையாது சரிங்களா அதே மாரி குடும்ப குடும்பத்தில யார் யாருக்கு என்ன ச மேல் புடிக்கும் என்னென்ன டிஷ் பிடிக்கும்னு அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப நம்ம சமைச்சு கொடுப்பாங்க வீட்ல அம்மா சரிங்கலா அதே மாதிரி வீட்டுல சமைக்க கும் போது செலவுகள் வந்து ரொம்ப குறைவா குறைவா இருக்கும்னு என்னோட கருத்து ஏன்னா நான் ஹோட்டல்ல பாத்திருக்கே ஒரு தோசை ஆர்டர் பண்ணே அறுபது ரூபா எண்பது ரூபாய் நெய் ரோஸ்ட் அது வேற நூறு ரூபா அந்த மாரி கொடுக்குறாங்க ஆனா நம்ம வீட்ல அப்படி கடையாது ஒரு தோசை ஊத்துனாலே போதும் ஆனா நம் எல்லா எல்லா குட்டிஸும் என்னன்னா ஐயோ அந்த ஸ்பசல் தோசை செட்தோச அந்த மாதிரிதான் போறாங்க ஆனா அது ஒரு கரண்டி மாவுனு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கீது ப்ரோ
ம் ம் உண்மைதான் கரெக்ட தான் அதாவது நீ சொன்ன உடனே ஞாபக அமௌண்ட் தான் ஐயோ அப்பா நம்ம வந்து எப்படி சொல்றது அந்த சாப் அந்த இ்வோளவுதான் இருக்கும் சாம் ஒரு கிண்ணம் தான் இருக்கு அது வந்து நைட் நம்ம மீதியாவ எடுத்து எறிற சாப்பாடு தான் இருக்கு அவ்வளவுதான் இருக்கு சாப்பாடு அந்த சாப்பாடு நூற்றி இருபது ரூபாங்க நாம நினைப்போம் இந்த சாப்பாடு தான் எங்க வீட்ல கடைசியா மீதியாகும் நா எடுத்து இது கலணி பானைல போட்ர சாப்பாட்ரா இத போயீ நூத்தி இருபது ரூபா சொல்றீங்க அப்பதான் நமக்கு ஒரு மாதி இதா இருக்கும் சொல்ல போனா அதே மாதிரி தோசை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல சின்ன ஒரு ஒரு கரண்டி தான் தோசை ஊத்துவாங்க நல்லா பேப்பர் மாதிரி போட்டு அந்த தோசைல கொஞ்சட் நெய்யீ ஊத்திட்டு அது நூறு ரூபா நூத்தஅம்பது ரூபா விக்கிறாங்க
கண்டிப்பா கண்டிப்பா அதே மாதிரி நாங்க ரீசெண்டடா ஒரு ஹோட்டலுக்கு போனோ ப்ரோ த்ரீ தௌசண்ட் வந்துச்சு பில்லு ஒண்ணுமே சாப்பல்ல ரெண்டு ஃப்ரைட் ரைஸு ஆஹ் ஒரு சிக்கன் இது கடாய்கறி அதுக்கப்பறோ நான் வாங்கனோ பெரியவங்க எனக்கு நான் வாங்கணோ ஒரு செட்டு தா வாங்கணோ ரெண்டே ரெண்டு நான் தா சரிங்களா அதுக்கப்பறோ கிரீல் ஒண்ணு வாங்கனோ
உம்
ஒண்ணுமே இல்ல ப்ரோ ஆஹ் சட்டி ஏதோ சட்டிக்கு சோறு அப்டின்னாங்க சட்டி சோறு அத நானு அத கோன்டிட்டி வந்து ஒரு பச் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பொண்ணு ஃபுல்லா சாப் ப்ரோ அந்த மாரி தா இருக்கு ஆனா த்ரீ தௌசண்ட் எப்டினா டூ தௌசண்ட் நைன் ஹண்டர் சம்திங் வந்துச்சு ஏன்னா நா சொன்ன இப்போ இது இவ்ளோ வீட்ல பண்ணிக்கலாமாபா சும்மா இருமா இன்னிக்கு ஒரு நாள் ரெஸ்ட்மா பெறந்த நாள்னால உனக்கு வெளில கூட்டு வந்துருகங்க அடப்பாவி அது த்ரீ தெளசண்ட் எவ்ளோ நாள் ஒன் மன்த் மளிக சாமா நா வாங்கி போட்டு சமாளிச்சலாமே அப்டின்னு எனக்கு தோணுச்சி
உண்மதா உண்மதா அது ரே இது வந்து ஹோட்டல் வந்து ரேட்டு அதிகோ அத பத் தீனா ஒண்ணு இல்ல இப்ப நம்ம கையேந்தி பவனு இந்த தள்ளு வண்டில வைக்கற சாப்பாட் எல்லா பாத்திங்கன்னா உண்மையா நல்லா இருக்கு டேஸ்ட் நல்லா இருக்கோ வீட்டு மொறைல செய்ற மாரி இருக்கு அது வந்து என்ன நெனைக்கிறாங்கன்னா வெளில நின்னு கை கையேந்தி புவன்ல நின்னு சாப்ட்டா நம்ளோட இது ப்ரெஸ்டீஜ் பஹலு நம்ம வந்து இப்டிலா சாப்படக்கூடாது நம்ம நல்ல குடும்பத்துல இருந்து வந்தவங்க நம்மலா ஏசில தா ஒக்காந்து சாப்ட்ணு சாப்பட்றாங்க ஆனா உண்மையாவே தள்ளு வண்டில சாப்பட்ற சாப்பாடு அவ்ளோ சூப்பரா இருக்கு வீட்டு மொறைப்படி சம மாரி இருக் இன்னொன்னு பாத்தீங்ன்னா கண்ணாரே பாக்கலா என்ன கசயு போடறாங்க என்ன எண்ண ஊத்துறாங்க எப்டி இருக்குன் கண்ணாரியே பாக்கலா சச்சன் அந்த எடத்துல சோ அந் அங்கலா யாரு போ மாட்டாங்க ஏன்னா வந்து அதா சொன்னல ப்ரடீஸ் ஆ ப்ரெஸ்டீஸ் ப்ராப்ளம் சோ அப்டிங் போது அது போ மாட்டா ஆல்ரடி யாருமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆஹ் அதுக்கு இதுக்கு அதேதா அதே தோச இங்க என்னா தோச மசால் தோச வாங்குறோம்னா அதே தோச அங்க வாங்குவோ கிட்டத்தட்ட டபுள் மடங்கு ரேட்டு வித்தியாசோ இருக்கு இங்க மசால் தோச என்ன முப்பது ருவா சொல்லுவாங்களா அவ்ளதா இருக்கு ஆனா அங்க பாத் த்தீங்கனா நூத்தி அறுவதுருவா நூத்தி எம்பதுருவா இருக்கு ஒரு மசால் தோச டிஃப்ரெண்ட் பாத்துகங்க எவ்ளோ டிஃப்ரெண்ட் இருக்கு ஆனா நம்பாளுங்க விரும்பறதில்ல அது காரணோ என்னனு தெரியல அவுங்க வந்து இது பாக்கறாங்களா என்னனு தெரில அவுங் ள்க்கு ஆனா உண்மைலே அந்த தள்ளு வண்டில விக்கற சாப்பாடு நல்லா இருக்கு அது சாப்பல்லா அது வெளிய சா சாப்பட்ற சாப்பாடு பாத்தீனா தள்ளுவண்டில சா எல்லாமே நல்லா இரு சொல்ல முடியாது ஒரு சில கட வந்து அப் யோ அப்படியோனு இருக்கலா ஆனா மேக்சிமம் பாத்தின்னா தள்ளுவண் ல இருக்க சாப்பாடு வந்து மேக்சிமம் வீட்லே செஞ்சி எடுத்துட்டு வருவாங்க அது நல்லாருக்கு உண்மைலே சாப்பட போன நீங்க அந்த மாறி தள்ளுவண்டில எல்லா சாப்ட்டிருக்கி
கண்டிப்பா ப்ரோ எ பொண்ணுக்கு ரொம்ப புடிக்கு தள்ளு வண்டி கட இட்லி ரொம்ப புடிக்கு நாங்க வந்து பெரிய ஓட்டலுக்கு போவோ அதே மாறி சின்னதுத்துக்கு போவோ எது நமக்கு தெரியுல எது பெஸ்ட்டா இருக்கு எப்டி பண்றாங்க தள்ளு வண்டி சொல்றனா வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கு சட்னி சட்னியா இருக்கட்டு இட்லியா இருக்கட்டு தோசையா இருக்கட்டு சப்பாத்தியா இருக்கட்டு குருமாவா இருக்கட்டு ந வீட்ல ஏன்னா அங்க லேடிஸ் தா சமைக்கறாங்க ஜென்ட்ஸ் இருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சமைக்கறாங்க தள்ளுவண்டி சாப்பாடு வந்து நா மோசோ சொல்ல மாட்ட அவுங்களுக்கு வந்து பனை குறப்பம் பண அமோண் ரொம்ப கம்மியா இருக்கனால அந்த வண்டி நடத்துறாங்க ஆனா ஹோட்டல்ல அப்டி கெடயாது ஏசி வை வைக்கறாங்க அது வைக்கறாங்க இது வைக்கறாங்க அவுங்க செலவு பண்ண செலவெல்லா நம்மட்ட இருந்து காசு சாப்பாட்டுக்கு வாங்கிட்டு நம்ம ஆனா ஜாலி நீங்க அது மாறி அதுதா ரொம்ப மரியாத நமக்கு வந்து இந்த ஹோட்டல போனா மரியாத அப்டிலா இல்லங்க பெருசுக்கு போவோ சிரிசுக்கு போவோ ப்ரோ எனக்கு ரொம்ப தள்ளு வண்டி இட்லி க இட்லி ரொம்ப புடிக்கு
புடிக்கு உம் உம் உண்மதா அதா டேஸ்ட்டாவு இருக்கணு சொல்ல போன அவ்ளோ நல்லா இருக்கு சாப்படு போது அவ்ளோ சூப்பரா இருக்கு அவுங்க வயிற அவுங்க அவுங்க பரிமாற போதே பாத்தன்னா இன்னு கொஞ்சோ ஊத் திக்கோ தம்பி பெரிய பெரிய ரெஸ்டாரெண்ட் போனா சொல்ல மாட்டாங்க கேட்டா தா கொடுப்பாங்க ஆனா நம்ப சாம்பாரு இல்லேன்னா கூட தம்பி சாம்பார் ஊத்தவா சட்னி ஊத்தவா அவுங்களே கேப் ப்பாங்க நம்ப ஏதோ பந்தில உக்காந்து சாப்பாட்ற மாறியே இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா அதே மாறி இந்த ஹோட்டல்ல சமைக்க கிறது என்ன சொன்னா டேஸ்ட் காக நெறய அஜினமோட்டோ அந்த மாறி ஒரு சின்ன சின்ன இதெல்லா போ ஆட் பண்றாங்க அது வந்து நம்ம வயிறுக்கு வந்து ரொம்ப கெடுதல தா உண்டாக்குது அதே மாரி எண்ணெ மசாலா உப்பு இது எல்லாமே எப்டின்னா அதிகமா இருக்கு அந்த பிரசன்டேஷன் அந்த ஃபுட்டோடா பிரசன்டேஷன் நல்லா வரணும் திக்னஸா வரணு அந்த மாரி இருக்கிறதுக்காக ஃபுட் கலர் யூஸ் பண்றாங்க அதிக ஆயில் விடுறாங்க உப் உப்புமே நல்ல காரமா போடுறாங்க உப்பு கார எல்லாமே அதிகமா போடுறாங்க இதனால நமக்கு தா எல்லா பிரச் சனையு வரு நம்ம அத சாப்ட்டுட்டு ஒரு நாள் சாப்ட்டுட்டு மறுநாள் ஹாஸ்பிடல் போகுதுக்கு வீட்ல சமச்சி சாப் சாப்புடுற சாப்பாட வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்டணு அதுதா நல்லதுனு நா சொல்லுவ அதே மாரி ஹோட்டல அப்டி நெறைய பல வகையான டிஷ்ஷும் சரி ஸ்நாக்ஸும் சரி நெறைய கெடைக்கும் சரிங்களா கொழந்தைங்கள கவர் பண்ற மாரியே வச்சிருப் ங்க எல்லாமே அதே மாரி அடிக்கடி நம்ம வந்து ஹோட்டல்ல வந்து சாப்டோனா நமக்கு உடல்ல ல தா பாதிப்பு ஏற்படு எப்டின்னா இப்ப நெறய பேர் அல்சர் ரெகுலரா இப்ப ரீசண்டா கூட நீயா நானா ல ஒருத்தங்க சொன்னாங்க எனக்கு ரெகுலரா நானு எ ஹஸ்பண்ட்டும் ஒர்க்கிங் நாங்க ரெண்டு பேருமே ஐடி ஃபீல் ஒர்க் பண்றோம் ஆனா நாங்க ரெண்டு பேருமே நைட்டு பத்தரைக்கு வர்றனால எங்கள சமைக்க முடியாது நாங்க டெய்லி ஃபிரைட் ரைஸ் மட்டுமே சாப்டுவோ ஒரு ஒரு கட்டத்துல வந்து அவங்களுக்கு கழுத்துல வந்து வீங்கிட்டு வந்துருச்சா அந்த தாட பக்கத்து எப்டி அப்டினு கேட்கும் போது அவங்க சொன்னாங்க கேன்சர் நா அதிகமா ஃபிரைட் ரைஸ் சாப்டதுனால தா எனக்கு கேன்சர் வந்துருச்சு அவங்க சேக்குற அதுல நெறய ஆட் பண் றாங்க இதெல்லா சாப்டாதீங்கனு அந்த அந்த லேடி வந்து ஒரு அவர்னஸ் வீடியோ வந்து போட்டுருந்தாங்க
ம் ம் உண்மதா உண்மதா அதாவது ஒரு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்டலாம் நீங்க சொல்ற மாரி கரெக்ட் அது வந்து பெருசா ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாது ஆனா நீங்க சொல்ற டெய்லியு சாப்பிடுருவங்கள பாத்தீங்கனா கண்டிப்பா வந்து டெய்லி வே எதோ ஒன்னு எப்டி சொல்றது வெஷத்த சாப்டுற மாரிதா அவங்களுக்கு
உ
வெளியில வந்து அதாது ஒரு பொருள் வந்து ஒரு டைம் ரெண்டு டைம் சாப்ட்டு ஒரு வாரத்துக்கு வெளியிலயே சாப்றோம்னா ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் ரெண்டு டைம்னா பெருசா தெரிவிக்காது பிரச்சனை எதுவு இருக்காது வையித்து பிரச்சனை எதுவுமே இருக்காது ரெகுலரா சாப்பிடும் போது நீங்க சொல்ற கிர கேன்சரா இருக்கட் ஜீரண ப்ராப்ளம இருக்கட்டு இன்னொன்னு என்னாதுனா இப்ப ஐடி ல ஒர்க் பண்றவங்களா நைட் ஷிப்ட் முடிச்ட்டு வச்சுக்கோங்களே நாலு மணிக்கு விட்டுறாங்க வச்சுகோங்க நாலு மணிக்கு வந்து பிரியாணி சாப்ட்டு வந்து தூங்குறா ங்க நீங்க நெனச்சு பாருங்களே ஏனா அந்த டைம்ல வந்து ச ச செரிமான இதுவே கம்மியா இருக்கு நாலு மணிக்கு அப்போ வந்து ஃபுல் கட்டு கட்டிட்டு வந்து தூங்கறானுங்க நைட் காலைல எ பெங்களூர்ல ஏ ஃப்ரெண்டு வேலை செய்றா அந்த அந்த டைம்ல வந்து பிரியாணி சூடா கெடைக்குது அது அந்த டைம்ல எப்டி பிரியாணி சூடா கெடைக்குது எப்டி அத சொல்லுங்க பாக்கலா நாலு மணி காலைல நாலு மணிக்கி
அவுங்க என்ன பண்றாங்க என்ன ஒரு வேல இன்னு மே பீ நைட் குக் பண்ணி வச் வச்சி அத ரீஹீட் பண்ணி குடுக்கலாம்
குடுக்கலா ஆனா நம்ம பசங்க நல்லா இருக்கு சுவையா இருக்குடான்னு சொல்லி டெய்லியு வாங்கி சாப்டுறா அத டேய் எப்றா டெய்லி பிரியாணி அப்டி சா ஏ நல்லா இருக்குன்டா சூப்பரா இருக்குன்டா கால்ல நைட் வந்து நல்லா வேல செஞ்சிட்டு சாப்ட்டு வந் தூங்குணா அப்டி தூக்கவருண்டா அப்டிம்பானுங்க வெளி சாப்பாட வந்து சாப்ட்டு உடனே தூங்குனா நம்ம வீட்டு சாப்பாடு சாப்ட்டு தூங்குனாவே ஜீரன வந்து ஆவாது அவ்ளோ சீக்கரோ வெளி சாப்பாடுல்லா சாப்டு வந்து தூங்குனா என்னத்த கலந்தாங்கன்னு ஒண்ணுமே தெரியாது சாப்ட்டா எந்திரிக்க முடியமான்னு போ தெரியாது அந்
கண்டிப்பா ப்ரோ எல்லாமே ஃபுட் கலர் கலக்குறாங்க ப்ரோ சரிங்களா அதனால எனக்கு வீட்டு சமையல் தா ஆரோக்கியத்துக்கு சிறந்தது நா சொல்லுவே ஹோட்டல்ல எப்பவாட்டு எப்பவாட்டு சாப்லா தினசரி மட்டு யூஸ் பண்றது வீட்டு உணவாதா இருக்கணு சரிங்க ப்ரோ மீத தொடர ஓகே கண்டிப்பா பாய் பாய்